ஹலோ
சொல்லுங்க நல்லா இருக்கீங்ளா நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கேங்க நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கேங்க
ம்
ம் சொல்லுங்க ஆ சாப்டேங்க
ம்
அதாங்க நீங்க மின்ன பேசுன மாரிதாங்க அந்த இதுக்கு போனா நம்பளே கட போட்ரலாங்கமாரி இருக்குங்க இப்போ ஒரு சில நூடுல்ஸ்லா பாத்தீங்ன்னா அ ஒரு சில நூடுல்ஸ் எல்லா பாத்தீங்கன்னா நேமே இல்லாம ப்ராண்டே இல்லாம உள்ள வந்து அப்டியே இதா வச்சுருப்பாங்க போட்டு உள்ள அப்டியே வச்சுருப்பாங்க அந்த இதுல உன்னு வெல கம்மியாதாங்க இருக்கு அதெல்லா வாங்கி பண்ணாங்கன்னா இவெங்களுக் இன்னு லாபதாங்க அதிகோ
ஆ ஹா இல்லைங்க அந்த மாரி கெடையாது இப்ப நம்ம நூடுல்ஸ் வந்து அந்த பெரிய பாக்கெட்ல கொஞ்ச நூடுல்ஸ் பெருசா இருக்கு அதுதான சொல்றீங்க
இல்லைங்க சும்மா ப்ராண்டே இல்லாம நூடுல்ஸ் கொஞ்ச பெருசா இருக்கு அந்த மாரி பாத்துருக்கீங்களா ப்ராண்டே இருக்காது இல்ல இருந்தாலு ஒரு லோக்
ஆனா இங்கிட்டெல்லா ரேட் ட்டு அதிகங்க அதெல்லா வந்து ஒரு பாக்கெட்டே வந்து எழுவத்தஞ்சு ரூபா அப்டி வித்தாங்க இங்குட்டு நாங்க பார்த்தோ ஸ்டோர்ல பார்த்தோ ஆமா அதுனால செரி எழுவத்தஞ்சு ரூபா போட்டு அது வாங்கறதுக்கு கம்மல் நம்ம இதுலயே வாங்கிட்டு
அது கிராம் பாத்தீங்னா எவ்ளோ கிராமுன் பாத் திங்லா நீங்க நார்மலா யூஸ் பண்றது எவ்ளோ கிராம் அது எவ்ளோ கிராம்னு பாத்தீங்ளா
அது சரியா கவனிக்லங்க இல்லல்ல அதுவு இல்லாமே நா பாத்தது வந்து எப்டின்னா அந்த ராகில அந்த இந்தம் இந்த மாரி சொல்லுவாங்கல்ல ரொம்ப கோதும மாவு அந்த மாரி இதுல நூடுல்ஸ் செஞ்சுருந்தாங்க அது
ஓ எதுங்க நீங்க அங்க போயிருக்கும் போது செஞ்சதா இல்ல கடையில பாத்ததாங்க
இல்ல நா கடையில பாத்தது இப்ப நார்மலா இப்ப மளிகை சாமனு வாங்க போகுல்ல
ஆமாங்க
ஆ அந்த மாரி போகும் போது கடையில இருந்துது ஸ்டோர்ல
ஓ செரி செரிங்க ஆனா அவிங்க ஹோல்சேல்ல வாங்குனா அவிங்களுக்கு தாங்க லாபோ இப்போ அவுங்க வராங்க இப்போ ஒரு பாக்கெட்னா பன்னெண்டு ரூபாய்க்கு வாங்கலா அதுவே ஒரு நூறு பாக்கெட் குடுங்க இத்தன் ரூவான்னு போட்டுக்கோங்க அப்புடின்னா அவெங்க ஹோல்சேல்ல வாங்கும் போது அவெங்களுக்கு லாபோ இருக்கு இதா தானேங்க இருக்கு ஆல்ரெடி லாபந்தா இருந்தாலு அவெங்க ஹோல்சேல்ல வாங்கும் போது உன்னு லாபோ
ஆமா சொல்லப்போனா கடைக்குனா கடைக்கு தனியா ஒரு அமௌண்ட்டே கட ரேட்டுன் சொல்வாங்க ரேட்டு தனியா கட ரேட் ட்டு இது ஹோல்செர்க் ரேட்டு ஹோல்சேல் ரேட்டு அப்டின் சொல்லி நம்ம நார்மலா விக்கறத விட ஒரு பாக்கெட் ரெண்டு பாக்கெட் விக்றத விட இப்போ நம்ம பத்து பாக்கெட் வாங்குனாவே அதி க்கே நமக்கு வந்து கொஞ்சோ அமௌண்ட் கம்மியாதா வரு
ஆமாங்க
இப்ப தனியா ஒரு கடையில போய்ட்டு நம்ம வந்து எனக்கு ஒரு பத்து பாக்கெட்டு குடுங்கன்னா அதுக்கு ஏ ஒரு பக்கெட் எவ்ளோ ரேட்டோ அதே ரேட்டு தா கணக்கு போடுவா ஆனா இந்த மொத்தமா வாங்கி விப்பாங்க பாத்தீங்ளா ஹோல்சேல்கு அந்த மாரி கடையில போய் பா வாங்குனமுன்னா அந்த பத்து பாக்கெட்டுக் கே வந்து ஒரு பக்கெட் லெஸ் பண்ணி மீதி பாக்கெட்க்கு தா அமோண்ட் போடுவா
ஆமாங்க எல்லா வெல அதி
ம் ஆமாங்க வந்து இப்ப நாங்களுமே வந்து இப்ப என்னன்னா மளிக சாமா வாங்கற்துக்கு இப்ப கொல்லிமல போலா அப்டின் சொல்லி சொல்லிட் ருக்காங்க வீட்ல அம்மா போயிட் இருந்தாங்க கொல்லிமலலனா அங்கே விளைவிக்கறாங்க அங்க போ அங்க வந்து ரேட்டு கம்மி
ஆமாங்க
அ இப்ப கீலேலா ஒரே ங்க போ வ் அதுவுஇல்லாம இந்த மெளகுதா ரொம்ப அதிகோ
ஆமாங்க நாங்க மெளகு வாங்கணு தாங்க நெனச்சிட்ருக்கோ நாங்க ம் எ ஹஸ்பண்ட் பிளான் போட்டாங்களா இந்த வாரோன்னு நானு போ முட்ல சேரி அடுத்த வாரோ இல்னா அதுக் கடுத்த வாரோம் போயிக்லாம் அப்டின்னு விட்டாச்சிங்க
ம் சேர் சேரிங்க இல்ல இப்ப அது வ எங்களுக்கு வந்து ரொம்ப தூரந்தா இருந்தாலு அந்த மாரி ஏரியால வந்து அங்கே உற்பத்தி பண்றனால
ம்
விக்கறே விக்க மாட்டாங்க
ம் ஆமாங்க
அதனால இப்ப எது வாங்கனாலுமே இப்பெல்லா காசு அதிகோங்க ரேட்டு காம் அ இது பொருளுமே வந்து குவாலிட்டி இல்ல அந்த மெளகெலா வந்து என்னானா அந்த பப்பாளி விதய வந்து மிக்ஸ் பண்ணிறாங்க
ஆங்க
கா ஐயோ என்னென்ன தெரியுமா பண்றாங்க அப்பா
அதுவுங்க இப்ப என்னனா நீங்க அந்த எடத்ல சுத்தி பாக்க போறீங்க அப்ப வாங்றீங்னா உங்ளுக்கு ஒண்ணு தெரியாதுங்க
ம்
இப்போ ஒரு கடைக்காக இல்ல அந்த மாரி வாங்க போறீங்னா அப்பயு ஒன்னு தெரி இப்பவே செலவு பண்ணிட்டு போறீங்கனா அதுக்கு இந்த காசுக்கு போறதுக்கு நூறு ரூவா அதுக்கு இங்கயே ம் எக்ஸ்ட்ரா குடுத்து வாங்கில்லா அப்டிங்கிற போற காசுக்கு செலவு பண்ணிட்டு போற காசுக்கு ம்
ஆனா வந்து எக்ஸ்ட்ரா நம்ம குடுத்துட்டு நம்ம போறதுக்கு அங்கருந்து அவ்ளோ‌ தூரம் போறோ ஒரேயிதா அப்டே அங்க அங்க எவ்ளோ கோயில் இருக்கு கோயிலுக்கு போலா அப் டியே நம்மளு சுத்தி பாக்கலா சுத்தி பாக்கற்துக்காக நம்ம போறோமோ இல்லியோ நம்ம இத சாக்குட் டாது நம்ம போய் சுத்தி பாக்கலால
ஆமாங்க
நறைய இருக்குங்க ஆனா கொல்லிமலைல பொறுத்த வரைக்கு அந்த எதோ மொடவாட் ட்டு கல்லு வாங்கணுந்த அதுதா எனக்கு வந்து ரொம்ப நாள் வாங்ணு வாங்கணுன் நெனக்கிறே ஆனா என்னால வாங்கவே மு டில ஒரு நாள் கூட நா சமச்சு சாப்ட்டதே இல்ல அது எப்டி இருக்குன் கூட தெரியாது எனக்கு
சூப் அது கை கால் வலிக்குல்லா நல்லதுன் சொன்னாங்க அதே மாரி நீங்க சீனி மொளகா அங்க யாராவுது வச்சிருந்தாங்கன்னா நீங்க கேட்டு வாங்கிட்டு வந்துருங்க செடியாவோ இல்ல அங்க வாங்கற மாரிந்து சீனி மொளகான் சொல்லிட்டு ஒரு மொளகா இருக்குங்க
அ
நம்ம சுண்டு வெரல்லே பாதி சைஸ் தாங்க இருக்கு ஆனா காரோ செம் நாக்குல அவ்ளோ சுருக்குங்கு
ம் ஆமாங்கந்த எங்க ரிலேட்டிவ் ஒருத்தைங்க அவைங்க அவைங்க வந்து மலப் பிரதேசம் மல மலைல தா இருக்காங்க எ அங்க கல்யாணம் பண்ண பொண்ணு வந்து அந்த ஊத்து
ம் ம்
அவிங்க வந்து எப்டின்னா இந்த நீங்க சொன்ன மாரி அந்த மொளகா வந்து எப்டின்னா அந்த காடு அந்த வரப்பு ஓரோன்னு சொல்லுவாங்கல்ல
ஆமாங்க
அந்த மாரி ஓரத்திலெல்லா அதாவே மொளஞ்சிருக்குமா சொல்லப்போனா அங்க இருக்கிறவை யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்ளா அது பாட்டு க்கு வளருமா அது பாட்டுக்கு காயுமா
நீங்க அந்த மாரி போனீங்ன்னா உங்ககிட்ட
இப்ப நமக்குன்னா தெரிது
ஆமாங்க இப்ப நீங்க அங்க போனீங்கன்னா அந்த வெ ஒரு ஒரு ரெண்டு மூணு பீஸ் கெடச்சா கூட எடுத் துட்டு வந்துருங்க இல்ன்னா ரோட்டோரோ இருந்தா கூட எடுத்துட்டு வந்துருங்க இல்லன்னா காசு குடுத்து வாங்குறீங்கன்னா உங்க வீட்ல கொஞ்சோ நெலோ இருந்ததுன்னா அது போட்டு வைங்க செம்ம காரமா இருக்குங்க நறைய செடி அங்கருக்கு தொட்டா சிணுங்கில்லா நாறைவ் பாத்துருக்கீங்ளா அங்க நறையா இருக்குங்க தொட்டா சிணுங்கி அப்றோ மா இது பலாப்பழோ
அது என்ன யூசு ஒண்ணுமேல்ல சும்மா நம்ம தொட்டா அது சிணுங்கோ அவ்ளதா அந்த மூடிரூ அந்த எல அவ்ளோதானே
அது போட்டு பாத்தாதாங்க தெரியு அதுவு ஏதாவது ஒரு மூலிகையா இருக்கலா நம்ளுக்கு தெரியாம இருக்கலா நம்பளுக்குதா கூகுள்ருக்கு யூடியூப் இருக்கு போட்டு பாத்தா தெரியுதுங்க
ம் ஆமாங்க ஆமாங்க
அதுவு நீங்க அங்க போயிட்டு போனீங்கன்னா பலாப்பழோ கெடைக்கோ முடிஞ்சா தேன் வாங்கிட்டு வந்து வை ங்க அதுக்கப்புறோ வே ங்கா உங்க அப்பாவுக்கோ இல்ல உங்களுகோ யாராவது தெரிஞ்சுவேங்க இருந்தாங்கனா சொல்லி வச்சீங்னா எடுத்து வெப்பாங்க இப்போ வேங்க பால் வே ஆ தேனு இல்ல வேங்க பால்ரு கொழந்தைங்களுக்கு ஒரு பொட்டு வைப்பாங்கள ஆ வெக்கலாமுங்க அது அது வந்து டிஸ்டிக்கு வெக்கலா இல்ல ஏதாவது காத்துக்கருப்பு அண்டாம இருக்கறதுக் கு அந்த வேங்க பால் யூஸாகுங்க அதனாலதா எங்க பாப்பாக்கு இப்ப வரைக்குமே அத வச்சுக்கிட்டே இருக்கோ இப்ப நார்மலா ஒரு சிலர்ல்லா மயில வந்து திரு அப்டியே ஒரு திருநீர் மாரி வெப்பாங்கல்லங்க
ஆமா
அது அது மாரி நம்ம அந்த பொ
பசங்கல்லா வெப்பாங்கல்ல கொஞ்சோ கேட்டா வந்து ஸ்டைலு அப்டின்னு அந்த
அஆ அந்த மாரி கூட நீங்க அந்த மாரி கூட நீங்க வெச்சுக்கலா அப்டில்லன்னா நம்ம நார்மலா நம்ப பொட்டு வெக்கறோல்லைங்க பொட்டு வைக்கறத உட்டுட்டு அந்த இத வெச்சி நம்ப சின்னதா நம்ப கூட வெச்சுக்கலாங்க வீட்லருக்கும் போது இல்ல வெளிய போம்போது கூட நம்பளுக்கு கலையாதுன்னா அந்த மாரி க்கூட வெச்சுக்கிட்டு போலாங்க காத்துக்கருப்பு அண்டாது அப்டிங்கற துக்காகதாங்க அந்த பொட்டே வெக்கறது மெயினா
ம் ம் இல்ல எனக்கு இந்த இது தெரியாது நீங்க சொல்லவு தா எனக்கு இது தெரியுது ஏ நா என்ன நெனச்சன்னா வேங்கப்பால் போட்டும் வந்து கொழந்தைக்கு நல்லது அது வந்து எப்டின்னா மித்ததெல்லா வந்து மை ய் வந்து கெமிக்கல்லு இது வந்து ஒரிஜினல் பால்ல இது பண்ணுவாங்க அது இன்ஃபெக்ஷன் ஆகாது அந்த ஒரு இதுலதா நா இருந்தே என்னோட கொழந்தைக்கி அப்டிதா வச்சே நானு ஒரு கொஞ்சோ ஒரு ஒரு வருஷோ சம்திங் தா வச்சிருந்தே அதுக்கப்புறோ விட்டுட்டே
ஓ நாங்க இப்ப வரைக்குமே எங்க பாப்பாவுக்கதா வைக்கிறோ அப்புறோ அந்த இப்போ ன்னா அந்த மைப்போட்ல வெச்சு அச்சு எடுக்கறதெல்லா இருக்கு இல்லைங்க அச்சு அந்த மை போட்டு அச்சு வச்சு அப்டியே போட் டா வச்சா அந்த பூ இல்ல ஸ்டார் அந்த மாரி டிசைன் இருக்குல்லங்க அது மாரி இப்ப வாங்கிட்டு வந்துருக் குங்க பாப்பாவுக்கு அந்த பொட்லேயே வச்சு வச்சு பாக்கலா அப்டின்னு அந் இது வாங்கிட்டு வந்திருக்கோங்க ம் நா நம்ம கூட வச்சுக்கலா அது வந்து காத்து கருப்பு அண்டாம இருக்க அதுக்குதாங்க அது அங்க வந்து அது நீங்க பொட்டா கேக்காதீங்க பாலா கேட்டு பாருங்க பாலா கேட்டுங்க வீட் ட்டுல வந்து நம்ம தேங்கா திருவோ இல்லைங்க அந்த தேங்கா திருவீட்டு அந்த தொட்டி இருக்கு இல்லைங்க
ஆமா
அதுல ஊத்தி வச்சிருங்க அந்த தொட்டில வந்து பாத்தீங்கனா இந்த நாறு இருக்கு பாத்தீங்களா அந்த மூணு கண்ணு ஓட்ட போடுற மார் இருக்கு இல்லைங்க
ஆமா
அந் அந்த எடோ இல்லாம அதுக்கு ஆப்போசிட்ல இப்டி கூமாச்ச அது ஒரு மாரி இருக்கு இல்லைங்க அந்த எடத்துல ஊத்தி வைங்க இதுனா டக்குன்னு சீக்கிறோ ஓட்டை ஆயிரு அதுதா ஓட்டையாகாது
சேரி சேரிங்க
நீங்க ஏதாவது தேங்கா உடைக்கும் போது அந்த சைடு மட்டு பாத்தீங்கனா கரெக்டா ரவுண் உடஞ்ச மாரி இருக்கு அப்ப அது பாத்து எடுத்து வச்சுக்கோங்க இது அந்த இது பால் கெடைச்சதுனா வெயில்லயோ இல்ல நிலல்லயோ ஒரு ரெண்டு மூணு நாள் வச்சு இப்ப அடிக்கிற வெயிலுக்கு இன்னோ ஒரு ரெண்டு நாள் போதுங்க வச்சு எடுத்தீங்கனா அது நல்லா இதாயிரு
ஓ சேரி சேரிங்க
ம் ம் அப்றோங்க
அப்றோ நீங்கதா சொல்ணு
நீங்க தாங்க சொல்ணு
இல்ல நீங்க இவ்ளோ தூரோ சொன்னீங்கள அந்த வேங்கா பால் பத்தி இதெல்லா எனக்கு உண்மையலுமே தெரியாது ஆனா அந்த மல இதுல வந்து தேன் ஏதோ மல தேன்னு சொல்லுவாங்களா ச் மல ஓ ஒரு ஏதோ தேன்லயே வந்து ஏதோ ஒரு ஃபர்ஸ்ட் குவாலிட்டின்னு சொல்லுவாங்க
க அதலா
தேனே நெறைய தேனு இருக்கு இருந்தாலு அந்த ஒரு தேன் மட்டு ரொம்ப ரேட் அதிகோ இது கிடைக்காது அவ்ளோ சீக்கரோ அப்பிடிங்கிற மாரி ஒரு தேன் இருக்கா அது வந்து அந்த மல சேலதா கெடைக்குமா அந்த தேன் தாங்க குடுக்கணு என்னோட பையனுக்கு இன்னுமே எவ்ளோ பெரிய பையனா ஆயிட்டா அப்போ ஒரு அஞ்சு வயசு ஆக போது அவனுக்கு இனிமே வந்து கிளியரா அவ பேச மாட்டிக்கிறா அவ நாக்கு வந்து அவ்ளோ இதா சொலட மாட்டிக்கிது எப்டினா என்னோட ஹஸ்பண்டே வந்து அவங்கே ஆறு வய ஆறு வயசு ஆமா எ ஹஸ்பண்ட் ஆறு வயசு இருக்கு போதுதா பேசுனாரா பர்ஸ்ட் பர்ஸ்ட் பேசினதே ஆறு வயசு அப்றோ தா பேசுனாரா சொல்ல போனா எங்க அவிங்களே என்னனா ச் அவிங்க அம்மா அப்பா இருக் பாங்கள அவங்கலா வந்து ஓ ஊம போல பேச மாட்டாங்க வாயே பேச முடியாது அப்டிலா முடிவு பண்டாங்களா ஹாஸ்பிடல் ஹாஸ்பிடலா தூக்கிட்டு போணாங்களா கடசில அவங்க அப்ப அந்த ஏஜிலதா பேசினாங்களா அதே மாரி இப்ப என்னோட பைய்னுமே பேசுறா ஆனா வந்து புரிய மாட்டிகுது கொஞ்சோ கொளறி கொளறி பேசுவாங்கல புரியாதுல கொழந்தைங்க பேசுனா
பேசாங்கப்போ போக சரியாயிரு இல்ல நீங்க சந்தைக்கு கூட்டிட்டு போங்க தேன் சாப்ட்டா சளி புடிக்காது தேன் சாப்ட்டா சளி பிடி க்காது தெரியுங்களா உங்களுக்கு
ஆ அந்த இருமலுக்கெல்லா ரொம்ப நல்லது இந்த இருமல் டைம் லலா அது அழகா அதுவு மெளகு
ஆமாங்க அதே மாரி கொழந்தைங்க
சாப்ட்டோம்னா அது ரொம்ப ஒடனே சாப்டக் கூடாது நவாப் பழோ வச்சு கொஞ்சொ கொஞ்சொமா கொஞ்சொம் கொஞ்சொமா அந்த எச் சில் முழுங்ணுங்க
ஆமாங்க அதுவு இந்த ஒரு சில கொழந்தைங்க எங்க பாப்பால்லா பாத்தீங்கன்னா ஆமாங்க எங்க பாப்பால்லா பாத்தீங்கன்னா வாழப் பழனாவே போதுங்க எழுதி வச்சாலே அந்த அளவுக்கு வாழப்பழோனா புடிக்கு வாழப்பழோ கொழந்தைங்க சாப்ட்டாலே சளி பிடிக்கு பாருங்க ஒரு வாழப்பழோருக்கு நம்ம சுண்ட விரல் சைஸ்ல தாங்க இருக்கு ஏழைக்கி த அதுக்கு இன்னொரு பேர் இன்னொரு பேர் கூட இருக்குங்க அது குடுத்தா கொழந்தைங்களுக்கு சளி பிடிக்காத எங்களுக்கு இது வந்து அந்த வாழப்பழோ விப் பாங்க அந்த திருச்சி ரோட்ல அந்த சைடு போன